தோழி எப்டி இருக்கிங்க நா நல்லா இருக்கேன் காஃபி குடிச்சாச்சா
இல்லைங் தோழி இனிமேதா நீங்க தேநீர் அருந்துனிங்ளா
ஆமா தோழி
செரி செரிங்க தோழி சாலை விதிகள் பற்றி பேசலாமாங் தோழி சாலை விதிகள் பத்தி பேசலாமா
காலி
சாலை விதிகள் பத்தி பேசலாமா விபத்
ஆ ஆ ஓகே தோழி பேசலாம்
பேசலாம் தோழி ஆ இப்ப விபத்துகள்லா பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸா இப்போ ஒரு ரோடு போட்டாங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாதி ரோட்ல இந்த வ வாகனங்கள் இந்த நோ பார்கிங்ஸ் சொல்ற இடத்துல எல்லா இந்த வாகனங்கல்லா நிறுத் இப் நிறுத்தறனால ஆ சில விபத் துகள் தா ஏற்ப் ப்பொழுதுன் நா நெனைக்கிறன் சொல்லா தோழி அதுக்கப்புற பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த குழி எல்லா தோண்டி வச்சிருப்பாங் இல்லைங்
ஆமா தோழி அது ஒழுங்கா குளோஸ் பண்ணாம ஏ
சில சில இடத்துல வந்து ரொம்ப நாள் வந்து அத அப்படியே ஓப்பன்லயே வச்சிருப்பாங்க தோழி அதா சில விபத்துகள்ளா நெனைக்கிறங் தோழி
ஆமா தோழி வேர வந்து டிராஃபிக் ரூல்ஸ் நெறைய பேரு ஃபாலோ பண்ணாதான இதனால நெறைய விபத் த்து நடக்கு
அங்க சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் பச்சை நிறம் இதெல்லா யாருமே இது பண்ண பா ம் தொடர மாட்டறாங்க தோழி இதனாலயு நெறைய இது விபத்துகள்லா ஏற்படுதுங்க தோழி அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா வேகமா போறது ஆ லிமிட்ட மீறி வேகமா போறது இதனாலயு நெறைய விபத்துகள்லா ஏற் படுதுங் தோழி
ஆமா தோழி யாருமே இப்போ ரூல்ஸ் எல்லா ஃபாலோ பண்றதே இல்ல ஸ்பீடா போகாத் இவிங்கன்னாலு கேக்கறது இல்ல எல்லாரு ஸ்பீடா போவோ நாங்க
ஆமாங்க தோழி இப்போ சிலர்லா பாத்தீங்கன்னா அந்த தனியார் பேருந்தெல்லா இருக் இல்லைங்க தோழி அதுலலெல்லா ஓர் அளவு வச்சிருப்பாங்க தோழி இவ்வளோ பேருதா ஏத்தணு அப்படின் சொல்ட்டு அவுங்க என்ன பண்ணுவாங்க அவுங்களுக்கு காசுக்காக நெறைய மக்கள வந்து அதுல ஏத்திறாங்க அந்த கூட்ட நெரிசல்ல வந்து படி வரைக்கு இருக்கிற ஆட்களு இருக்காங்க இந்த படியில இது பண்றனால சும்மாவே பே தனியார் பேருந்துல எல்லா பாத்தீங்கனா வேகமாதா போவாங்க இந்த படியில நிக் அதனால என்ன வந்தது அவுங்கட்ட அவுங்களுக்கே தெரியாம தவறி கீழ விழுகிறக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலயு நெறைய வ விபத்துகள்லா ஏ
ஆமா தோழி வர இப்போ சேஃப்டி எதுவுமே இல்ல ஏ இப்போ பள்ளிக்கூடங்கள் போடக்கூடிய பிள்ளைகள் கூட இது ஸ்பீடா வந்து யாரு இது போற பஸ்லல்லா
ஆமாங் தோழி
ல நிக்கிறதுக் முன்னாடியே ரன்னிங்ல ஓடி வந்து ஏறது
ஆமா இதனாலயே நறைய விபத்துகள்லா ஏற்படுதோ இதோ இது தனியார் பேருந்துல மட்டூ இல்லைங் தோழி அரசு பேருந்தல்லே அதேதா நடக்குது இப்பல்லா அரசு பேருந்துல வந் த இந்த கதவு வச்சனால இந்த மாரி படி படில தொங்கறதல்லா க்கிறாங்க முன்னாடிலா பாத்தீங்கன்னா அரசு பேர் ந்திலயூ அப்டிதா தோழி
ஆமா இருந்தாலு இப்போ கதவு வச்ச பிறவூ செல பேர் வந்து ஆ கதவு வந்து டிரைவரூ கண்டக்டரூ ஒழுங்கா கு்ளோஸே பண்ண மாட்டிருக்காங்க
ம் ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமாங் தோழி அது என்ன ஆகுதுன்னா சில சில பேர் ந்து வந்துட்டு அவங்க வந்துட்டு கரெக்டா தா இது பண்ணுவாங்க தொறக்கறது மூடுறது அவுங்க கரெக்டா தா பண்ணுவாங்க அது வந்துட்டு ஒரு சில பஸ் த்ல வன்ட்டு தரமான இதெல்லா போடாதனால அது ஒர்க் ஆக மாட்டேகிது இதனால ஒழுங்கா சாத்தாம இருக்கறனால இப்ப ப பயணிகள்ல்லா அது சாத்திதா இருக்குன் சொல்ட்டு அசால்டா நின்னுட்ருப்பாங்க ஒரு வேள அவுங்ளுக்கு தடிக் ம் கூட்டோ நெரிசல்ல அலது விழுந்துட்டாங்கனா அது அந்த டோர் ஓபன் ஆயிரூ அவுங்க மூடிதா இருக்கூன்னு நனைச்சிட்ருப்பாங்க ஓப்பன் ஆயி கீழ விழுறதுக்கு வாய்ப்
ஆமா தோழி இப்ப நறைய வந் து மெயினா இந்த மாரி ரீசனால தா நறைய வந்து விபத்து நடக்குது
ஆமாங் தோழி
ஆனா ய போலீஸ்காரங்களூ இப்ப அவ்ளவா அது விபத்த பத்தி கண்டுக்கிடவூ மாட்டுக்காங்க ஏனா வந்து யாருமே ரூல் எதுவூ ஃபாலோ பண்ணாம அவுங்கோ பாட்டுக்கு இருக் கனால நறைய விபத்து நடக்கனால எத்தன வாட்டி சொன்னாலூ கேக்காதவங்லா ஹெல்மெட் போட்டுட்டு போங்கன்னு சொன்னாலூ
ஆ ஆமாங் தோழி அதூ சா அந்த ரூல்ஸையூ ஃபாலோ பண்ண மாட்றாங்க அதுக்கப்றோ இப்ப இப்ப ரோட்லல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்துட்டு அங்க குழி தோண்டி வச்சுப்பாங்க நீரு இது பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏதோ ஒரு குழி வந்து அங்கங்க தோண்டி வச்சுக்குறாங்க அந்த குழிகள அ அங்க வந்து குழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அடையாளத்துக்கு எதுமே வைக்கறதும் கெடையாது
ஆமா அதுவும் தொர ஓப்பன்லேயே கெடக்கு நெறைய
ம் அத மூட்றது கெடையாது இப்ப ஒரு வாரம் இந்த வேலைய செய்யலாம் இல்ல ரெண்டு வாரம் செய்யலாம் மாச கணக்கா வச்சு கூட்ட இது ட்ராஃபிக் நெரிசலாகி இதனால நெறைய விபத் த்துக்கள்ளாம் ஏற்படுது
அதே போல சின்ன பிள்ளைகளும் அத கவனிக்காம அத ஒழுங்காவும் அந்த இதெல்லாம் குளோஸ் பண்ணாம எடுக்காம செல ரோட்டு சைடல்லாம் கிளீன் பண்றேன்னு பேர்ல அவுங்க பாட்டுக்கு அத அப்டியே ஓப்பன்ல போட்டுட்டு போயிருவாங்க அதனாலயே நெறைய விபத்து ஆவுது
உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி அனுபவம்ல்லாம் ஏற்பட்ருக்காங் தோழி
எனக்கு இதுவரைக்கும் இப்பிடி எந்த அனுபவம் ஏற்பட்டது இல்ல
ம் சரி‌ சரி. எனக்கு இந்த பேருந்துல தான் தோழி நெறைய அனுபவம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த பேருந்து அரசு பேருந்துலல்லாம் பாத் திங்கனா ஆஹ் இப்போ இப்பல்லாம் பெண்களுக்கு வந்து இலவசம் ஆயிடுச்சுல அதனால அவுங்க என்ன பண்ணுவாங்க னனா சீக்கிரம் வந்துட்டு பஸ் எடுக்க பேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இறங்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க தோழி ஏற் ஏறதுக்கு நின்னுட் இருக்கறவங்களுக் என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ள விசல் அடி வச்சுருவாங்க தோழி ஏன்னா அவுங்க என்ன பண்ணுவாங்க அவசர அவசரமா ஏறுவாங்க சிலர் வந்து சிலர் வந்து வயசு வயசானவங்களும் இருப்பாங் க அவுங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஏரிர் லா வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க மெ மெதுவாதான் ஏறுவாங்க அவுங்கள புடிச்சு திட்றதாகட்டும் அவுங்க சிலர்லா கீழயும் விழுந்திருக்காங்க ஏற முடியாம ஒரு சிலருக்குல்லா என்ன ஆகணுனா அவுங்க காலணிலாம் ஒன்னு கீழ விழுந்துரு ஏற ஏற அத எடுக்க போம்போது அவூங்களையு திட்டுவாங்க. இந்த மாதிரி நெறயால்லா ஏற்பட்டுருதுங். அப்பறோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா! இலவச பேருந்துதானா அப்படின்னு சொல்லிட்டு பயணச்சீ ட்டு வந்து குடுப்பாங்க சிலர் வந்து குடுப்பாங்க சிலர் வந்து குடுக்காமயே இருப்பாங்க குடுக்குறவங்களு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கையில குடுக்க மாட்டாங்க அது நம்ம கைக்கு நம்ம கையை நீட்டூனா அதுக்கு மேல வெச்சு சும்மா வெக்காம சும்மா கையில போட்டுட்டு போயிருவாங்க தோழி இந்த மாரி அனுபவமல்லா ஏற்பட்டிருக்கு தோழி
எனக்கு ஒரு அனுபவோ நடந்துருக்கு தோழி மத்த இந்த மினி பஸ் உண்டல்ல தோழி ஒரு நாள் அப்டிதா கூட்டம் எதுவுமே இல்ல ஆனா வந்து மினி பஸ்னாலே கொஞ்சோ ஸ்பீடா போறணு அப் ப வந்து ஸ்டாப் வந்தாச்சு ஸ்டாப் அப்ப வந்து ஆள் இறங்கதுக்கு முன்னாடியே அஹ் விசில் அடிச்சு எடுத்தாச்சு தோழி
அப்படிங்ளா தோழி
அண்டு ஜஸ்ட் மிஸ் தா கீழ விழுந்திருப்பே
அப்டியா ஆமாந் தோழி இப்போ சிலர்ல்லா அப்டிதாங் தோழி ஓட்றாங்க அவுங்களுக்கு வந்து வேகமா போணு சொன்ன நேரத் த்துக்கு அங்க போய் சேந்தர்ணுனு சொல்டு நம்மள பத்தியெல்லா யோசிக்க மாட்றாங்க தோழி
ஆமா கீழ விழுந்து எதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பதில் சொல்வா
அதா தோழி சோ ஒரு சிலர் பண்ற தப்புனால
ஒலு ஆமா ஒரு ஸ்டாப் இந்தா கொஞ்சோ நேரோ இறங்கறதுக்கு ஆள் நிக்கனு இறங்கினப்பிறகு ஆஹ் பஸ் எல்லா எடுக்கணு அதுக் க்கு முன்னாடியே அ எடுக்கறது
ஆமாங் தோழி அந்த மாரியே ந அப்படியே நடந்து போகும்போது அப்றோ இன்னு சிலரெல்லா பாத்தீங்கனா அந்த அரசு பேருந்துலெலா போகும் போது நம்ம இறங்ற நிறுத்தத் நிறுத்தத்துல வந்து அஹ இப்ப ஒருத்தர் ரெண்டு பேர் இறங்கனாங்கனா அந்த நிறுத்தத்த வந்து கண்டுக்க மாட்டாங்க தோழி அதனால என்னப் என்ன பண்றதுன்னா முன்னாடியே வந்துட்டு அந்த நடத்துனர் கிட்ட நம்ம சொல்லி வைக்ற மாரி இந்த நிறுத்த நிறுத்தம் வந்தா நாங்க இறங்கணும் அப்டின்னு சொல் சொல்ற மாரி இருக்கு ஒரு சில இடத்துலெலா அவங்க நிறுத்த இத்தனையும் மாட்றாங்க தோழி
ஆமா அது வந்து ஸ்டாப் இருக்குனு தெரிஞ்சு இப்போ அந்த இடத்துல நிப்பாட்டே மாட்டக அவங்க பாட்டுகு பீட போயிறாங்க
எனக்கும் ஒரு அனுபவம் ஆயிருக்கு தோழி அந்த அந்த நிறுத்தத்துல வந்து நா மட்டும்தான் எறங்கறது அவுங்க நா வந் தி இறங்கறதுக்கு நா நின்னுட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஆ நா சொல்லலா அவுங்க கிட்ட இருக்கும்போது நா அந்த பேருந்தும் வந்து கூட்டமா இருக் ஓகே சேரி அவுங்கல துவா அதுவும் ஒரு நிறுத்தம் தான நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் அசால்டா நின்னுட்டு இருந்தேன் பாத்தீங்கன்னா அந்த நிறுத்ததுல நிக் நிக்கவே இல்ல அடுத்த நிறுத்தத்துல தான் போய் நா எறங்கி நடந்து வந்த நடந்து வர மாரிதான் இருக்
நானும் இங்க பஸ்ல கூட்டமா இருந்து
ஆ
இப்போ கூட்டமா இருந்தது தோழி அப்பன்னா வந்து ஸ்டா ட்ல நிப்பாட்வா நனச்சு எதுக்கோ நம்ம சொல்லுவ சொல்லி நிப்பாட்டனும் கத்தின கேக்கவும் இல்ல ரெண்டு மூணு வாட்டி கத்துன பிற கோ கொஞ்ச ஸ்டாப் தள்ளி போய் வண்டி நிப்பாட்டராங்க
இந்த மாரிதான் தோழி இப்பல்லாம் நடக்குது ஆமாம் தோழி இதனாலயே பாத்தீங்கன்னா நா இப்பல்லா முன்னாடி நா ஏற்னோன நடத்துனர் வந்தாருன்னா அவர்ட்ட நா சொல்லிருவே இந்த நிறுத்தத்துலா நா எறங்கணு அப்டின்னு சொல்லி முன்னாடியே சொன்னாதான்னு சொல்லி அந்த ஸ் அந்த நிறுத்தத்துல வந்து பேருந்த நிறுத்துறாங்க, நா நம் நா எது மட்டு சொல்லலைன்னா அடுத்த நிறுத்தத்துலதா போய் நிறுத்துவாங்க தோழி,
ஆமா தோழி அது அதே போல ஏற்றதுக்கு முன்னாடி பஸ்ஸ எடுத்துட்டு போறது இது அதனாலயே நறைய விபத்து நடக் க்கு அதே போல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே விபத்து நடக் தோழி
அப்படிங்களா தோழி
நாங்க பஸ் ஸ்டாண் ல வந்து எங்க பஸ்ஸு நிக்கிது இனி ஒரு ஒரு வயசான ஒரு ஆள் வந்து நடந்து வந்துட்ருக்காங்க ஒரு அரசு பேருந்து பஸு ஸ்ட்ரைட்டா வந்து அந்த ஆளய இடிச்சாச்சு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள
அப்படிங்களா தோழி ஆமாமாங் தோழி நானும் தொலைபேசி எல்லா பாத்துருக்கேன் தோழி இந்த மாரி பஸ் ஸ்டாப் குள்ள பஸ் வந்துட்டு கண்ட்ரோலே இல்லாம பின்னாடி எல்லா நின்னுட்டு இருப்பாங்க கண் திருவவே இல்லாம அவங்க மேல வந்து ஏ என்னாது இந்த மாரி தா எனங்தோழி நீங்க பாத்திருக்கீங்களா தோழி
ஆமா ஆமா நேர்ல அன்னைக்கு நா பாத்தே அவுங்க பட்டுக்கு வந்தது ஆனா உங்களுக்கு எதுவும் ஆக கல லைட்டா சின்ன அடிதா அப்புறோ வந்து எழுப்பி வுட்டு அப்புறோ கொஞ்சோ இது பிரச்சன பிரச்சினைய ஆய்ச்சு போல பஸ் ஸ்டாண்ட்ல அதுக்கறோ அ டிரைவர் கன்று தெரலாம் அவுங்கதா வந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லி அப்டியே மாத்திவுட்டாச்சு
நீங்களா அது சரி யாரும் போ காவல் கிட்ட போய் சொல்லலயாங் தோழி
காவல்துறைய வந்து விசாரிக்கும் போத அவுங்க சொன்னாங்க அவுங்கதா நடக்க தெரியாம ஃப்ரெண்ட்ல பஸ் முன்னாடி வந்து நின்னுட்டாங்க அப்டின் சொல்லி கேச மாத்தி விட்டுறாங்க
சரி சரிங்க தோழி சரிங் தோழி நம்ம காலம் முடிந்து விட்டது இன்னொரு தலைப்பில் சந்திப்போம் தோழி நன்றி தோழி